தடனு
கேக்குது இது இப்பா ரெண்டு பேருக்கு வருன்னு போட் ருந்ச்சா
ஆ
அப்ப ஏ ஒனக்கு வந்துரு ச்சா
ஆஹ இது நம்ம பேசறத பத்தி பே நம்ம என்ன பண்றோ எப்டி பேசிருக்கோன்னு பாப்பாங்க ரிவ்யூ பாப்பாங்க
ஓகே பாத்துட்டு எவ்ள நாள்ல
ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுன் வச்சுக்கோய
ம் அப்ப நான் நார்மல் டாஸ்க் பண்ணாலுமே அவ
அவ்ளோ நாள் ஆகும் நம்ம எப எப்பவும் நம்ம பண்றத ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க இவங்க எப்படி இருக்குன்னு அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் அதுக்கு அவங்களோட நம்ம இப்ப ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா அது ஸ்கிப் பண்ணிட்டு கரெக்டா பண்ணிருக்கறத எடுத்துக்குவாங்க அவங்களோட
அப்ப நாம பண்ணதெல்லாமே தப்பாதான் பண்ணிரு
ஆஹ் அதுக்கெலாம்
உம் இப்ப ஆக்சுவலா நம்ம எத்தனை இது எத்தனை எத்தனை இது இது பண்ணியிபண்ணிருக்கோம்
வந்து மூணாவது கால் நாலாவது கால்னு நினைக்கிறேன்
நாலாவதுனா எவ்ளோ
நாலாவது கால் பண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம்
ஓகே ஓகே ஓகே
உங்க நம்பர் எப்படி எவ்வளவு தூரம் வருதுன்னு பாக்கலாம் அது வரைக்கும் நான் பண்றேன் உனக்கு ஒரு காலுக்கு ஒரு நம்பருக்கு இவ்வளவுன்னு வச்சிருப்பாங்க போல அது எவ்வளவுன்ட் தெரியிலே
ஓகே ஓகே ஓகே ஓகே டன் டன் டன்
ஆ
அவுங்க தான் ஊருக்கு போயிட்டாங்களே
அப்படியா எங்கே அங்கே போயிட்டாங்க தெரி கேக்குதா ஹலோ ஆஹ் எனக்கு கேக்குது கேக்குது அப்படியா சரி சரி
உம்
உம் எங்க அங்கேதான் ஒர்க் பண்றாங்களா
இல்லே இல்லே இங்க வந்துருவாங்க அவங்க இப்போ என் என்னானு தெரியல என்ன விஷயம் தெரியலே ஊருக்கு போயிருக்காமே
ஆஹ்ஹ் நீ எத்தனை மணிக்கு போனே கோயில் பூட்டி இருந்துச்சு
நான் லைக் ஒரு டூ தேர்ட்டி த்ரீனு போகும்போது போனேன் லைக் ஒரே ஒரு அக்கா மட்டும் வெளியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க லைக் அப்பதான் மூடி இருப்பாங்க போல இருக்கு
ஓ சேரி சேரி தனோ
இல்ல கே கேட்டதுக்கு இல்ல ஃபைவ் ளல இருந்து நைன் க் நாம அன்னைக்கு போனப்ப புட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்களா
இல்லியே நம்ம சாயந்தர டைம்ல போனம்
எத்தன மணிக்கு போனா அங்க ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க
ஆனா அது போடுவாங்களாமா மதியம் ஆனா நமக்கு அந்த டைமிங் தெரில நா வேணா
இல்ல எனக்கு வேன் டைமிங் எல்லா வேணான் ஜஸ்ட் கேக்குறே யாராவது கேட்டாங்கன்னு அங்களுக்கு சொல்றக்கு
அது என்னனு தெரியறது நம்ம டைமிங் அப்ப அப்டியா டைமிங் என்னன்னு தெரில மதியம் போடுவாங்க அப்டிங்கிற மாரி சொன்னாங்க முந்தும் போடுவாங்க போல அதா நீ எதாவ் வேணுன்னா சொல்லு நா செஞ்சு கொண்டு வர எப்டி நா
எனக்கு இப்பது எனக்கு இப்போதுக்கு ஏது வேடா நா சாப்பாட்டுக்கு ஏதா தொ க்கணு அவ்ளோதா
சேர் தனோ நா வேண்ணா செஞ்சு கொடுத்துட்டு வரே உனக்கு
இருடா
உஹம் எப்டி எட்டு மணிக்கு மேலதான போல இங்கயா நடக்கல சட்னனு சொன்னாங்க ஆமா அப்ப கோ அவனு என்னதான் க கட்ட கல ந
உம் நெறையா புதுசு புதுசா வந்திருக்கு இருக்கங்க யாருன்னே தெர்ல
நம்மளா இருந்த ஜாலியா இருந்துட்டு சாப்பிட்டு எப்டியோ அர மணி நேரம் ஆயிடும்
என்ன பண்றது வாட்டுடூ
ஒன்னு பண்ண முடியாது தனோ நீயு வந்துரு
நானும் வந்துட்டா யாருங்க படிக்கிறது
படிச்சுக்கல போ படிச்ச வரைக்கு இரு போது பச்சோ வக்க எக்ஸாம் எழுதித்தல்லிட்டு வந்திரி
ஓ இது வரைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் தா வந்திருக்கு
ஆஹ
நானு கேட்டுட்டே பாக்குற வருமா வருமா அப்டின் சொல்ட்டு வரு சி சியல் வருனு சொன்னாங்க எஸ் எஸ் சி யோடது ஓகே ஒ ட்ரை பண்ணலா பாத்தா அந்த மேம் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க நாங்களு அதுக் ப்ரிப்பேர் பண்ட்ருந்தெ அதுக்கின்னு அனௌன்ஸ் கூட பண்ல அதுக்கு இன்னு மூணு மாசொ இருக்காமா அந்த மூணு மாசத்துக்குள்ள இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல எஸ் பி ஐ யோடது வருது பன எஸ் பி ஐ குதானே ப்ரிப்பேர் பண்ணணு சி ஜி எல் கு எப்டி பிரிப்பேர் பண்ண முடியு இப்ப வந்தா ஒன்னு கண்டனியூஸ் ஆ வருத் இல்லன்னா வர்றதே இல்ல இவு ஒரே கன் டு சனிக்குடுத்தா எனக்கு தலா அப்டியே வலிக்குது இப்ப ஸ்பெக்ஸ் போட்ருக்
ஆஹ் என்னாச்சு ஸ்பெக்ஸ் போட்டயா
முடில ரொம்ப ஒரு மைக்ரெண்ட் ஆன மார்ருக்
ஒரு மாரி இதாவே இருக்கு
சம் பாத்து பாத்து எனக்கு ஒர் மாறி பாத்துட்டு இருந்துடு திடீர்னு பாத்த ஒருமாரி
ஒரு மாரி ப்ளர்ரா இருக்கு அதா அதுதா
தா ஓகே இப்போதிக்கி பாக்கலா இது போட்டு பாக்லா
ஆஹ் லென்ஸ் கா
ளாஸ் தா போட்டுட்ருக்கே இல்ல இல்லல்ல ஸ்பெக்ஸ் மேக்கர் ஸ்ல தா வாங்குனேம் அ ரென்ஸ்காட்ல போனா இது ஜஸ்ட்டு யுவி கிளாஸ் தா அப்றொ வந்து ஸ்ரீ சொன்னாங்க இல்ல நாம இன்னு உனக் இப்டியே இருந்துச்சுனா நாம டெஸ்ட் பண்ணி பவர் க்ளேஸ் வாங்கி
கவர் க்ளேஸா சேரி சேர் தனு
நா நார்மல் லென்ஸ்காட்ல வந்து கஷ் டமைசு ஏன்னா என்னோட மூஞ்சிக்கு சைஸ் பத்தல கிட் செக்ஷன்ல தா இருந்துச்சு ஆ அதனால வ அப்படி ஏதாவது இருந்துச்சு
அப்படிதா இருக்குவே கிட்ஸ் எல்ல தா போய் பாக்கணுமா
உனக்கு கிட்ஸேதா பத்தாது எனக்கு வெறி ஆயிடுச்சு பத்தவே மாட்டேங்குது எனக்கு ஒரு மாதிரி யோ வெக்ஸ்யாயிட்ட என்னடா இது அழகழகா இருந்துச்சு ஏன்னா எதுவுமே செட் ஆகல எனக்கு ஸ்பெட்ஸ் போட்டாலு வலிக்குது நேத்தல்லா என்னால தலைவலி தாங்க முடியாம நா வந்துட்டே முடியல
அது உத்து உத்து பாடுக்கறல்ல ஆ
ஆவி புடிச்சு அப்புறோ ஓக்கே டேப்லெட் எல்லா எடுத்துட்டு கொஞ்சு தூங்குன கொஞ்சு ட
அததா
தூங்கினவா அடுத்த நாள் காலையில தா எந்திருச்சா
உம் உம் ஆன கொசு கடிதா நீ வேணா ரூம் சேஞ்ச் பண்ணிரு அரித க்க இது பண்ணது
வேனாங்க செட் ஆகாது நம்மளுக்கு
யாதுனு
ஆர்த்கிக்கா இருக்காங்களா அ இப்ப இப்போ நம்ம தனித்தனியா இருக்கோ ஓக்கே நம்ம இன்னு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட இருக்கோ இப்ப நாம உங்க கூட போயிட்டேன்னு வச்சுக்கோ ஏ மனஸ்தாபம் ஏற்படு
வேணா வேண்டா
அதே நாம சவுண்டு ஏதாவது போடுவோ நாம எதுதாவது பண்ணுவோ நாம ஆறரைக்கே எந்திரிச்சு குளிக்கிறாஆளு நாங்கெள்ல்லா அவங்க அந்த நேரத்துலதா தூங்கிட்டு இருக்க அந்த அக்கா என்ன அந்த அக்க எல்லா என்ன பண்ணாலு இடியியே விழுந்தாலு நல்ல தூங்
ஜிம்முக்கு அப்பு போறாங்க போல அனுப்போங்க ஸ்நாப் அனுப்போங்க ஸ்நாப்ல தெரியு டெய்லியு ஒ ஸ்னாப் போட்டுவ
செரி அது
ஆ இல்ல இல்ல எனக்கே செனப் செனாப்புலதா தெரியு
ஏதோ டயட்டு கியட்டு மெயின்டென் பண்ணி என்னுமோ டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா பார்த்தா ரொம்ப குண்டா இருக்காங்க
ஆ
ஆமா ஆனா மூனே நாள்ல குண்டாயிட்டாங்க ஆமா ஒன் ஒன் வீக்லி குண்டாயிட்டாங்க
வந்துட்டு ருக்கனு இல்லேன்னா உட்றணு
தெர்ல அவுங்க அப் அப்றோ ஒரு அக்கா கிட்ட சொன்னாங்க டேப்லட் எடுத் தெடுத்தே குண் வேற வெறு டேப்லெட் முடிஞ்சிருச்சு ஸ்டாப் பண்ணிடுவே அப்டி என்னென்னமோ பண் எதேதோ டிப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வாங்கிட்டு வராங்க ஃபா ல்லன வேற டாக்டரு கிட்ட பொயிட்டு வராங்க அந்த பெய்னா தெர்ல ஒருத்தங்க கன்சல் பண்ணா ஒரே டாக்டரா கன்சல் பண்ணனு
து
தெரியல என்ன பண்ண அதாந்த எக் பாய்லார்லா வாங்கிருக்காங்க ஒடனே எட்டி பாத்து ஒடனே எட்டி பாத்துருச்சு பாத்துட்டு என்ன என் இல் இல்ல என்ன பண்றீங்க உங்க ரூம்ல பால் பாக் கெடக்கே அப்டினா பால் பாக்கெட் நம்ம யூஸே பண்ல ல அத எபடி பால் பா என்ன அவுங்க சொல்ல செரி இன் கேஸ் அப்டி பாத்தாங்னா சொல்லிருங்க பேஃஸ் பேக் போட்ரர்ட்டு இருக்கோ நாங்க பால் பாக்கெட் வெச்சு என்ன பண்ண முடியு பத்து ருவாய வாங்கி தூள் பத்து ருவாய்க்கு வாங்கி வாங்க
ஆ வோல்டேஜுக்கு வெச்சிருக்க வோல்டேஜீக்கு நாங்க கெட்டெல்லாபோட்ட புட்டுட்டு போயிரு புல்லாவே கேனா
அவுங்க அசால்ட்டா சொல்றாங்க எப்டி வெச்சிருக்கீங்க அத எப்டி நாங்க தா போட்டணு உங்களால எப்டி நாங்க குப்ப போடும்போது வந்து பாத்திங்ளா போட்டு வாங்க ராங்க என் என்ன எதுமே கேக்கல எங்கிட்டலா எதுமே கேக்கல அந்த எக் பாய்லர் கொண்டு போகும்போதுதா கேட்டப்ப இல்ல நா வீட்டுக்கு எடுத்துட்டு போ ஆர்டர் பண்ணிருக்காங்கடா அவுங்க பேக் பண்ணாம அப்டியே கொண்வந்து வச்சிருக்காங்க
அடப்பாவிகளா
எ அமேசான் வந்துட்டு பேக் பண்ண மாட்ட அ லைக் இந்த மாதிரி திங்ஸ் வந்துர்ச்சு பக்கத்துலயே வாங்கிட்டு வந்து குடுத் த்ருவாங்க
அதா அதா ஆ ஓ அப்புடி பேசாம நம்ம வாங்ன மாரி கோட போய் நேர்ல கூட வாங்கிருக்லா
நாம எங்கடா நேர்ல வாங்குனோ
இல்ல தன நாம் வாங்னோங்ற பாரு நேர்ல போய் பாத்தோல அந்த மாரி நேர்ல போய்
பாத்தோ அப்ப நானு ஆர்டர் பண்ணனே எனக்கு அப்டியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க நா நா எடுத்து கீழ வரும்போது இன்னொரு ஆன்ட்டிதா இருந்தாங்க அவுங்க பாக்ல கவனிக்கல போல அது என்னனு நா தூக்கிட்டு வந்துட்ட அப்றோ
ம் ஓ நா கூட நான் நீ நேர்ல போய் தா வாங்ன அப்டின்ட்ருந்த லா நா இன்னு அந்த பாஸ்தா ஃபோட்டோலா வச்சிருக்கே தன வாங்கிருப்ப அதாதா நா பாஸ்தா ஃபோட்டோலா இன்ன வெச் ச்சுருக்கே தெரியுமா நல்லக் வந்தது
நா வந்து போன் மாத்துட்டே என்னோட பழைய போன்ல எல்லாமே போயிருச்சுடா
அப்புடியா ஆமா நா இருக்கும் போது தான மாத்துன
ஆ அது டிஸ்பிளே இருக்கும்போது இதாயி டிஸ் பிளேல இது ஆயிடுச்சுல்ல வெளிய வந்துருச்சா அதனால போன் படிக்கிருக்க வேணுன்னு சொல்லிட்டு நா
உம் உம் ஆமா தனோ அப்பறோ போன் இருந்தா தான எவ்ளோ நேரோ
லேப்டாப் இப்ப எதோ ப்ராப்ள ப்ளோ ஆயிடுச்சுட என்னோடது அதுல செர்விஸ்க்கு அது வந்து அடிக்கடி யூஸ் பண்ண பண்ணவே ஆஃப் ஆயிடுச்சு இது வந்து ஃகாம்பாக்ட்ல வந் லேப்டாப் தான அவ் உங்ககிட்ட கா கொண்டு போன சர்வீஸ் சென்ட்ரு கொண்டு போம்போது அவுங்க இல்ல இதோட லேப்டாப் போட மெமரியே இவ்ளோதா அத விட அதிகமா இருக் கு அப்ப எல்லாமே டெலிட் பண்ணா இத ஆயிடுமானன் டெலிட் பண்ணாலு தெரில எவ்ள தான் நாலுமே
உம்
அப்டின்ட்டாங்க சீப் பியோட லெவல் எல்லா ஹைல இருக்கு அப்பப்ப ஆஃப் பாய்டு ப்ரா அப்பப்ப அதுவே ரீஸ்டாட் ஆய்
ரீஸ்டாட் சூடாய்டு சார்ஜு போட்டேக்கிது யூஸ் பண்ணாத
ஐயோ நான் வாய் அது சார்ஜு போட்டே யூஸ் பணா சவுண்டு வர ஆரமிச்சிருது
ஆஹ் அதா அதா ஆமா ஒரு மாரி சவுண்டு சூடாய்பேரு என்னோடதே நானே நானே என்ன பண்றது கண்டினியூஸா ஒர்க் இருக்கனால சார்ஜ் போட்டுட்டு போட்டுட்டேதா ஒர்க் பண்ணுவே அப்புற வேற வழி இல்லையே போட்
அது ஓகேடா உன் லேப்டாப்பு கொஞ்சோ பெருசு தென் வந்துட்டு அ நறே இது இருக்கு நா வந்து ஜஸ்ட்டு படிக்கிறுகாக அவுங்க வந்துட்டு வாங்கி குடுத்தாங்குளா ஒரு அண்ணா
என்ன பண்றது வரேன்ப்பா
பாக் காது கிழிது எனக்கு
புடி கூப்புறாரு பரேங்கா அப்புதா ஊருக்கே கேக்குற மாரி கத்து
எனக் கேக்கல
கேக்லையா வேல வைக்கணு வந்ததுக்கப்றோ
சேரி போய்ட்டு வா அப்றம்
நீயே சாப்புட போறியா
இல்ல இன்னு பெல் அடிக்கிலடா
ஆமா எட்டு மணிக்குதான் அடிப்பாங்க
ஆஹ்
உம் சேரிதனோ நானு உள்ள போய் பாக்குறேன் எத் நிம்ஷோ இதாயிருக்குதுன் நீ பொய்ட்டு சாப்பிட்டுன்ட்டு எனக்கு மெசேஜ் போடு ம் சதுனா சரி சீக்கிரம் சாப்புடு டாட்டா நா நாளைக் கால்லே வந்து ஆஃபிஸ் வந்ட்டு கூப்புற்ற
ஆ ஓகே ஓகே நா ஒரு எயிட் எயிட் தேட்டிக்கெல்லா வந்துருவ
அப்புடியா சேரி சேர் நா அப்ப நா என்ன பண்ற காலைல உனக்கு ஒரு மெசேஜ் போட்ற அ நா போத்திஸ் கிட்டா வந்துட்டு அப்டே கூப்புற்றவா ம்
ஓகே ஓகே நா பாக்குற காலைல எதாிச்சுட்டு காலைல வர இல்ல நா ப்ரேக்குல வரே